பில்லு போட்
அய்யய்யோ
ஏன்டா
எனக்கே தெரியாம என் வீட்டு பக்கத்துல ஒரு வீடு கட்றாங்க நா இன்னிக்கி தா பாக்குற
ரைட்ரா
ஐய்யிய்யோ
தூங்கிக்கிட்டே வாசலுக்கு போறீங்ளா
ம் ம் நா வாசலுக்கே அதிகமா போ மாட்ட நா இப்பதா பாக்குற ஜன்னல் வழியா இன்னிக்குதா இத பாக்குறனே கட்றாங்க அடப்பாவீங்ளா
அதுக்கு ஏன் டி ஐய்யய்யோன்ற
ஓ ஓ அ என் பக்கத்ல தா இருக்க தெர்லன்ற நா பாக்க மாட்றே எதையுமே வர வர
விழித்திரு முழித்திரு
வீட்டுள்ளதா இருப்பேனே அதிகமா அதா கடை உட் ட்டா வீடு வீடு உட்டா கடன் தா இருக்க இதுக்கே சைட்ல கூட பாக்காமந்துக்குற
ரைட்ரா
இன்னும் ஒரு வாரம் ஆனா பாதி பில்டிங் கட்டிட்ட ஒன்னே தா பாத்துருப்பன் போல இருக்கு
இல்ல வீடு பங்க்ஷன் அப்ப பாட்டி நீ கவனிச்சிருப்ப நெனைக்கிற
அ ஆ இப்ப என்ன கடையில பில் போடுன் சொன்னாங்க நா நல்லா போய் பாத்த என்ன கடைல இருக்கணுனா இன்னும் ஆசைய இருக்கணுனா கடைல நானு பில் போடணு ஒன்னே எங்க அம்மாவும் நானும் இருந்தா அம்மாவ உட்ருவ அங்க புக்கு நோட்டுன்னு ஒரு விஷ்யோ இருக்கு புக்கு நோட்டு பிரிக்கிறதெல்லா நா இருந்துதா ஆவுனோ போன்னும் தனித்தனியா அது ஒரு பக்கம் அது ஒரு வேல இந்த ரெண்டு வேல எங்குள்து பில் போன்னோ புக் நோட்டு பிர்ச்சி இந்த மூட்ட மூட்டைல போட்ணு புக்கு தனியா நோட்டு தனியான் மூட்ட புடிக்கணு
ம்
அ போய் பாத்தே வாங்க புக்கு நோட்டே இல்ல போல இருக்கு கேட்டுனு விசாரிச்சிதா கேட்னு வந்திருக்க புக் நோட்டு இருந்தா மட்டு கூப்டுங்க அப்டின் சொல்ட்டு வந்துருக சரி போனு அம்ச்சி உட்டாங்க எங்கம்மா போடின்ட்டு
ம்
இப்பில்லா மாத்தி உட்டு வேல செய் அதுதா தோ இந்த கிச்சன்ல தா எல்லாத்தியும் ஒட்டியே இருக்குமே தெர்ல ஏன்னா அவங்க சாப் டாங்க ஏ அப்றமே வண்டி வந்தா மூணு மணி கூட ஆவும் அங்க கடைல இருந்தா கடையில தா இருக்கணும் உள்ள வர முடியாது நம்ம எப்ப டைம் கெடைக்குதோ அப்ப சாப்ட்டுன்னோ ஒ பதினோரு மணி ஆனாலும் சாப்ட்ருவோ நாங்க இது எப் நாங்க டைமிங்கே கெடயாது வண்டி எப்ப வருனே தெரியாதா அதனால எப்ப ஃப்ரீயா இருக்குமோ அப்ப சாப்ட்ருவோ
செரிதா
அவுங்க என்ன மாத்தி உட்டாங்கல்ல அதனால நா சாப்புறன் இப்ப அவங்க சாப்ட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நா போய் ஒரு ரெண்டு எட மட்டு எழுதிட்டு வந்தே
எப்படி ஒரு மணி நேர சாப்புடுவியாட நீ இல்ல எஸ்கேப் ஆகுறதுகாக்க கேட்ட
ஆஹாஹா அப்பல்லா பண்ணமாட்டே சாப்ட்ருவ பட்டுனு நம்மல்துலா அஞ்சி நிமிஷ சாப்பாடுதா
இல்ல நாலா ரொம்ப ஸ்லோவா சாப்டுவே அதனால கேட்டே
ஆஹா ஹா எங்க வீட்ல எல்லாரோடய நா கொஞ்ச பாஸ்டதா சாப்டுவ அவங்க ரெண்டு தோச குடுப்பாங்க எனக்கு எங்க அம்மா ஒரு அம்மாவ என்னோட மெதுவா சாப்டுவாங்க எங்க அம்மாவோட பாஸ்டா சாப்டுவ அவங்களோட பாஸ்ட்டா சா மா என்னமா ம் திருத்துன்னு பாப்பாங்க
சாப்பாடெல்லா பொறுமையாவு சாப்டுனுமா தெரியுமா
ஆனா எனக்கு அது பழக்கமே இல்ல நா பாஸ்ட்டா சாப்டே பழகிட்டே ம் ஏமா இவங்க எல்லாரு சாப்ட்டு எனக்கு மட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சுக்குறாங்க என்ன மறந்துட்டாங்க
நீ ஆல்ரெடி சாப்ட்ருப்பனு நெனச்ச
இல்ல என்கிட்ட கேட்டாங்க காலையில வந்து லமன் சாத செஞ்சாங்க அது கொஜ்ச இருந்துதா தெளிவா சொன்னே எனக்கு லமன் சாத மறுபடியு சாப்ட புடிக் காது வேணான் சொன்னே அது வச்சுட்டு வெள்ள சாப்பாடு இங்க சாப்ட்டாங்க வெள்ள சாப்பாடு கொஞ்சந்தா இருக்கு ம் கடும் எங்க வீட்ல இப்படிதா கண்டு ஏத்துவாங்க ஆ
ஏண்டா சம்பளமு குடுக்க மாட்டேங்கிறீங்க தன்மானமு குடுக்க மாட்டேங்கிறீங்க பாராட்டவு மாட்றீங்க
ம் எதுவுமே பண்ண மாட்டான
அப்ப கூட முளிக்க மாட்றீங்கலே
நா இன்னிக்கு எதுனா ஸ்நாக்ஸ் செய்யலானு நெனச்ச எல்லாமே ரெடி தா பண்ணே
ஆ
இந்த போலி இருக்குல்ல ஸ்வீட் போலி
ஆமா
இப்ப செயலான்னு நெனச்சே தேங்காவ அம்மா என்ன சொன்ன தேங்காவ உரிச்சி அத திருவி மட்டு குடுத்துடுன்னு சொன்னே அவ்ளதா சொன்னே அவ்வளதா எங்கம்மா அத கண்டுவே இல்ல நீ செய்யே வேணான்ட்டாங்க
அப்பறோ இது பண்ணுவகளா
அத மட்டு பண்ணி குடு நா இல்லனா இன்னொன்னு சொன்ன தேங்க உரிச்சு மட்டு குடுங்க நான மிக்சியில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேம்ன்னு சொன்ன அதயு கேக்கல
நல்லா இருக்குமா அது ஒரு மாரி
அது வேல ம் அதா வே ம் இந்த மாரி சோம்பிதனத்துக்காக சொல்ற நம்மறியாச்சு நா பண்ணி வக்கிறே அப்டி சொன்ன
அப்ப அந்த போலி வந்துட்டு பிச்சி சாப்ற மாரி இருக்காது சப்பாத்தி மாரி ஸ்பூன்ல எடுத்து அல்வா மாரி இருக்கு சாப்புறா மாரி
அஹா நல்லா இருந்தது ஒரு தடவ நா செஞ்சிருக்கே நா பயங்கர சோம்பேறி ஆச்சு இப்டிதா பண்ணுவ
ஆனா ஏதோ தெரியாம வந்திருக்கும்னு நினக்கிற அப்ப
நல்லா இருந்தது
அப்டி செஞ்சு நா பாத்தே
அவுங்களே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவுங்கதா நல்லா இருக்குன்னு சொன்னா நா இன்னோருதடவ இன்னொரு தாட்டி செய்வேல்ல பாராட்டு வாங்குரதுக்காகயே நா செய்வே அ
மாஸ்டர் பிளான்
உம் பொழுதுக்கு தா செய்யிணு
நானே வந்து சரி ரெண் நாளா ரெண் நாளா பால் கொலுகட்ட செய்லா அப்டின்னு நினச்ச நானு
உம் உம் எனக்கு ஆனா அதெல்லா புடிக்காது பால் ஐட்டம் எதுமே நா சாப்ட மாட்டே
ஓ ஓ நா பா பால் ஐட்டம்னா இந்த மாறி பால் கொலுக்கட்ட
உம் ம்
தேங்காப்பால் எடுத்தாதா சாப்ட்டுவே பால் புடிக்காது
தயிர் புடிக்காது எனக்குல்லா உம் பரவால்ல நம்பாளு
ஆனா தயிர் பச்சடி சாப்புடுவே
எங்க விட்லையு தா கேப்பாங்க ஐஸ்கிரீமு டைரி மில்க்லா சாப்புன்னுன்னா இதுவு பால் சம்மத்தமானதுல்ல பால்லதான செய்றாங்க அப்டின்னுவ ஆனா இது புடிக்கு இது கொஞ்சோ ஸ்வீட்டா வா அப்ப அப்டி ஏதோ சொல்லி சமாளிச்சுடுவே ஆனா அதுல்லா புடிக்குது ஏன்னே தெரில எனக்கு தா
இந்த மாறி நானு கொஞ்சோ கோளாறுதா
ம் உம் உம் கொழம்பு புளிக்குது
புளி கொழம்புல வந்து மீன போட்டிருக்கீங்க இப்ப அது புளி கொழம்பு தானே மீன் புளி கொழம்பு தானே
புளி கொழம்பு இல்ல மீன் கொழம்புதா அது
அதுக்கு பேர் என்ன மீன் கொளம்பு என்ன கேக்கறதுக்கு ஆள் இல்லடி
இல்ல மாங்கா மாங்கா நெறயா ரெண்டு மாங்கா போட்டிருக்காங்க அன்னால லைட்டா புளியுது லைட்டால்ல புளியுது நல்லா இவங்க புளிப்பாதா இவுங்களுக்கு புடிக்கிற மாறி தா வெப்பாங்க அவங்க வச்சா நா வச்சா எனக்கு புடிக்கிற மாறி வெப்பே
அதனால தா அதனாலதா யாரும் ஒண்ணு இல்ல பக்கோ போயிட்டல
ஆ என்னாது வெங்காயோ வெங்காயோ தக்காளி மட்டும் அரிஞ்சு குடுத்துட்டு வந்த
இப்போ நீ வச்சியில்ல நீ நல்லா சாப்டு வர அவுங்க யாரு சாப்புட முடியல ஏன்னா உனக்கு
அச்சோ அச்சோ ஒரு பொண்ணு என்ன மொறச்சினே போது ரோட்ல ஏன்னே தெர்ல நா ஒண்ணுமே பண்ணலயே சாப்டுதா இருந்த
எல்லாத்தயு வம்பிழுக்காத
அ
எல்லாத்தியு வம்பிழுக்காத வேண்டியது
இல்ல நா சாப்புட்றேல்ல அது அவருக்கு புடிக்கலையோ
என்னடா வம்பா போச்சு உன் வுட்டு வாசல்ல நீ ஒக்காந்து சாப்புட்ற அதுக்கு ஏன்
இல்ல ஜன்னல் ஜன்னல்ல திறந்து வச்சு சாப்புட்றே ரோடு நல்லா கிளியரா வேற தெரியுமா அதனால அந்த பொண்ணு பாத்துன்னே போகுது
ம் ஒரு வேள வாய்ஸ் வெள்ள கேட்டுர்ச்சோ யார்ரா அது
நா மெதுவாத பேசுற திமுர் புடிச்ச பொண்ணு அது கண்டிப்பாக
மிஸ்டே
நா எதுமே பண்ல அது என்ன மொறைக்குதுன்னா அப்ப அது திமுர் புடிச்ச பொண்ணு தா
அதுக்கு என்ன பிரச்சனையோ வெயில்ல நடந்து போது பாவோ
கரெக்ட் தா அன வெயில்ல தா நடந்து போது ஸ்கூல் பொண்ணு இத்தனைக்கு அது என்னோட சின்ன பொண்ணு
ஏய் கட்டடிச்சிட்டு எங்க போற நீ இங்க வா இங்க
இல்ல லஞ்ச் டைம் இல்ல வீட்டு போய் சாப்ட்டு வராங்க
ம்கு
எல்லா ஒரே தெரு பசங்க தா ஆனா பேசியிப்பலா இல்ல பேசலா மாட்டோ தெரியு அவ்ள பக்கத்துல டெத் நடந்தாலே போ மாட்ட நானு ஆ
இல்லையம்மா எனக்கு பயமா இருக்கா உனக்கு சவுண்டு கேக்குதா காத்து ஆ
ம்ஹு கேக்லியே
எது எது வீட்ல ஒடையுமோனு வேற தெர்ல பயமா இருக்கு
அவ்ளோ காத்தா
ஐயோ பயங்கரமா அடிக்குது ஃபேனே போட்ல நானு இப்ப ஒரு காத்து ஒன்னு புயல் அடிக்கிற மாரி அடிச்சிச்சி
ம் ஒரு டைம்லன்னா காத்தே அடிக்க மாட்டிக்குது
அதேதா ஆனா இப்பல்லா நைட்ல கரண்ட்டு போது என்ன கன்றாவி காரணனு எனக்கூ தெரில
ஐயோ ஐயோ
ஏதோ நடக்க போதுடா இயற்கையில இருந்து எல்லாரு தாழ்வான பகுதிய நோக்கி போங்க
சுனாமிலா வந்தாப்பலா உங்களுக்கு தெரிமா
ம்ஹு எனக்கு அப்போலா நா கொஞ்ச சின்ன புள்ள எனக்கு அது பெருசா ஞாப கோல்ல ஆனா ஆனா வந்துட்டு அப்ப வந்துட்டு நா இங்க இல்ல அப்ப எங்க மாமா வீட்ல இருந்த அது மட்டு எனக்கு ஞாபகோ இருக்கு
ம் சென்னையில தான வந்துது
சென்னைல நெறைய எடத்துல வந்துச்சுடா
ம் எனக்கு தெரிஞ்சு சென்னைல மட்டுதா அ
மே வந்துச்சாமே
ம்
எனக்கும் பெருசா ஞாபக இல்ல அதெல்லா அப்போ அதுல எறந்தவங் களோட பசங்க அந் த மார்லா பாக்குறோல்ல இந்த மாரி சுனாமி ல எறந்தவங்க இப்போ எங்க இந்த சைடு பீச் ஒண்ணு இருக்கு அங்க போனா அங்க ரெண்டு பசங்க இருப்பாங்க ரெண்டு ஒரு பொண்ணு ஒண்ணு பைய ஒண்ணு
ம்
அந்த அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்டு அவங்க பசங்க எல்லாருமே எறந்துட்டாங்க
அய்யோ
அவங்க ஹஸ்பண்டோட தம்பி பொண்ணு பையனு மட்டு பொழச்சுட்டாங்க
ம் ம்
ரெண்டு புள்ளைங்களையு இவுங்க வளத்துட்ருக்காங்க அதனால எனக்கு அது தெரியு அ அப்போ அது ஒரு மாரி கஷ்டமா இருக்குல்ல ஆனா அவுங்க நல்லா பாத்துப்பாங்க
ம் ம் இப் ஓகே
புடிக்கலடி ஊர்ளோவங்க தா பட் எப்ப வந்துச்சு அத அந்த அதுல எவ்ளோ பேர் ஆனா இறந்திருக்காங்கல எப்பா
இப்ப கூட சொ நா நெனைப்ப நம்ம சொழலி அதுல மாட்ட நா நனைப்பே அதல்லா மாட்னா நம்ம தப்ச்சிருவோன்ற மாரி
என்னது
அதுல மாட்டினாலு நம் ஏதோ நம்ப ஒரு ஆள் மட்டு நா நா மட்டு தப்ச்சிருவோணு எனக்கு தோணு ஏனே தெர்ல
ஆ அடுத்த சுனாமி வரப்போ
அது எனக்கு தோணு எல்லா நெனைப்பக்கா பீச்சுக்குலா போம்போது கூட உள்ள விழுந்த கூட நம்ம எப்பின்னா தப்ச்சிருவோ அது ஏனு
ஆ வா ஸ்வ்மிங் தெரியுமா மேடம்க்கு
தெர்ல எனக்கு தோணுது நெக்ஸ்ட் கால் பண்றீங்ளா
ஆ செரி
ம் நீங்க பண்ணுக